ஹலோ ஹலோ கேக்குதா இப்போதாண்டி கேக்குது இவ்ளோ நேரோ கேக் கலடி
செரி செரி என்னன்னு தெர்ல செரி கேக்குது கேக்குது ஆமா நானு இங்க ஹலோ ஹலோன்னு சொல்ட்ருந்தே
சரி சரி சொல்லு நம்ம ஏன் விட்டு எதுக்கு எதுக்கு எதுனால கட்டாச்சு
தெர்ல என்னனு தெர்ல டவர்னு நெனைக்குறே டவர் பிரச்சனன்னு நெனக்குறே
பட்டிமன்றோல்லா பாப்பியா சன் டி வில சன் டி வில
ஆ சன் டி வில
பட்டிமன்றம் பட்டிமன்றம்
ஆ பட்டிமன்றம் பாப்பே பாப்பே
பாப்பையா பட்டி மன்றம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தந்த பாரதியு இவரு பேசுவாங்கல்ல
ஆமா அதா அது எங்க வீட்லயு பாத்துட்ருப்பாங்க எல்லா நாளு சண்டே ஆயிட்டுனா போது பத்து மணி சாப்டும் போது பிரேக் ஃபாஸ்ட் வந்து பட்டிமன்றத்தோடதோ
அவ நல்லாருக்கோனு அந்த காலத்துலல்லா
ஆமா சூப்பரா போ
ஹலோ
ம் கேக்குதுடா கேக்குது
எனக்கு விட்டு விட்டு கேக்குது எரையுது
கேக்குதா
ஆ கேக்குது இப்ப சொல்லு ஆ நம்ம கண்டினியூ பண்ணுவோ வா வெளாடுறத
அதா அதா விளையாட்ட கண்டினியூ பண்ணுவோ
ம்
ஆம் ஓகே நானே கொஸ்டின் கேக்குறே அ திருப்பி ஃபோன் யூஸ் பண்ண கூடாது இல்லனா டி வி பாக்க கூடாது
டி வி பாக்க கூடாது
ஆமா டி வி இப்ப பாக்குறதே இல்ல
ம் டி வியல்லா அவங்க எடுக்கறதே இல்லதவா
ஆமா உட்டாச்சு
அப்படியே போட்டாலு நா சாங்ஸ் அ போட்டுட்டு வந்துருவே மத்தபடி பாக்குறதுல்லா டி வில ரொம்ப அபூர்வோ இது
ஆமா கரெக்ட் தா ஃபோனு லூஸ் பண்றது ஓகேவா இல்லாட்டி உன்னோட பர்ஸ லூஸ் பண்றது ஓகேவா
ரெண்டுமே ஃபோன்லயுமே நம்ம மணி பே பண்ணிக்கலா பர்ஸ்ல ஒன்னும் இல்லனா பர்ஸ் போனா போயிட்டு போது
பர்ஸ்ல ஒண்ணு இருக்காது நம்ம பர்ஸ்லலா ஃபோன மட்டும்தா நம்ம நம்பி வாழ்றோ
அது என்னவோ கரெக்ட்டுதா ஃபோன் பின்னாடிதா நம்ம எல்லாத்தையு சொருவியே வக்கிறோ
ஆமா
இந்த தம்மாத்துன்டு ஃபோன் மேல இருக்கிற நம்பிக்க நம்ம பர்ஸ் மேல
பர்ஸ்ல நம்ம காசு இருக்காது ப்ரோ எப்போதும்
ஒண்ணுமே இருக்காது ப்ரோ பர்ஸ்ல பர்ஸே சும்மா இருக்கு சோக்கு தே எடுத்துட்டு வருவோ
அவ்வளோதா
அ த சொல்லு நெக்ஸ்ட்
ஆ நெக்ஸ்ட்டு வந்து ஆ அ என்ன சொல்றது ம் லைஃப் வித் அவுட் ஒய் ஃபை இல்லாட்டி ஏ சி வித் அவுட் ஏ சி
ரெண்டுமே இல்லாம இருக்க முடியாது ஆக்சுவலி ஒய் ஃபையு நம்ம வாழ்க்கைக்கு தேவ ஏ சியும் நம்ம வாழ்க்கைக்கு தேவ ஏனா இப்ப இருக்கிற வெயிலுக்கு
ஆமா
ஏ சி இல்லாமலா உயிரோட இருக்க முடியல என்னால நீ எப்டி சொல்லுவ நீ என்ன சொல்லுவ
நா ஒய் ஃபை தா சொல்லுவே ஒய்ஃப் ஏ சிய வந்து உட்டுருவே ஒய் ஃபைதா சூஸ் பண்ணுவே
அப்பாடி ஏ சி இல்லாம இருந்துருவியா ஓ அந்த விசிறிய வச்சு வீசிக்குவ வேண்டிது
என்னனாலு பண்ணிக்கலா ஒய் ஃபை இல்லாமல்லா இருக்க முடியாது
ரைட்டு நெக்ஸ்ட்டு
ம் பாஸ்ட்ல வாழ்றது ஓக் கேவா இல்ல பிரசன்ட்ல வாழ்றது ஓகேவா இல்ல பியூச்சர்ல போணுமா பாஸ்ட்டு போணுமா ஃபியூச்சர் போணுமா
ஃப்யூச்சர் தா சொல்லுவ
நா பாஸ்ட்டு தா சொல்லுவே
பாஸ்ட்டுல போனா ஒரு மண்ணுக்கு ப்ரோஜனம் கெடயாது
பாஸ்டுக்கு போயி செய்யிற தப்பெல்லா செய்ய கூடாது மாத்தி உட்டுருவே எல்லா தப்பையும் தப்பெல்லா செரி பண்ணிருவே ஆம்
என்னெல்லா மாத்துவ நீ
என்னெல்லா மாத்துவேன்னா நா வந்து ஆ எக்ஸாம் வந்து கரெக்டா பாஸ் ஆயிருவே
நம்ம தா பாஸ் ஆயிடுவோமே ஃபெயில் ஆவ மாட்டோமே
ஃபியூச்சர்லயு பாஸ் ஆவோ பட் வந்து இத்தன டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேனால்ல டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வோனா அ ஃபஸ்ட் டே வந்து
என்ன தெரியமா நீ பாஸ்டுக்கு போன எந்த வருஷத்துக்கு போவ
எந்த வருஷத்துக்கு போவேன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னுக்கு போவே இல்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு போவே ஆமா அப்பையில இருந்துதா வாழ்க்க வந்து மாறிச்சு ரொம்ப மாற் றிச்சி தல கீழாச்சி
நீ அப்ப என்னென்ன டிசிஷன்ஸ்ல்லா எடுத்திருப்ப சொல்லு
இதே டெசிஷன்ஸ் தா எடுத்திருப்பே நா டெசிஷன்ஸ் எல்லா நா வந்து ரெக்ரெட் பண்ணல பட் அத வந்து பண்ற அந்த டைமிங்க தா வந்து
நீ முன்னாடி சொன்னல்லா எங்க சித்தப்பா கிட்ட பேசும்போது ஞாபக இருக்கா கோயம்புத்தூர்லேயே அந்த ரோ சி ஏ ஓட இன்டரு பாஸ் ஆகுர அந்த இது சூஸ் பண்ணியிருப்பையா அப்படி கேக்குறே
ஆமா கண்டிப்பா இல்ல அதுக்கு வந்து வீட்டுல விட்டு இருந்திருக்க மாட்டாங்க அதனால தா பண்ணல பர்ஸ்ட் இங்க இருக்கு போதே அதனால தா பண்ணல
இல்ல உனக்கு லேட்டாதன தெரியுன சித்தப்பாட்ட எங்க சித்தப்பாட்ட அத லேட்டறரா தா தெரியு அதனாலதா அது ஷேர முடியாம போயிடுச்சுன்னு சொன்னேல்ல
இல்ல அது வந்து ம்ச் ஆ இருக்கிறது எனக்கு தெரியு நா ஆக்சுவலா எப்படி பிளன் பண்ணி என்னனா ம்ச் காலேஜ் படிச்சிடே வெளிய ஏதாவது ஒரு அக்கடாமியில வந்து சேந்து படிக்கணு தா நா கோயம்புத்தூர்ல ப்ளன் பண்ணிருந்தே ம்ச் இங்கே இருக்கு போது வந்து எனக் கது எனக்கு அது அவ்வளவா செட் ஆகுற மாரி தெர்ல
ஆ ஓ சரி சரி சரி சரி
உம்
நா போனா எப்பத் தெரியுமா போவே நா சிக்ஸ்த்துக்கு போவே போனா
உம்
நா போனா சிக்ஸ்த்துக்கு போவே ஃவுண்டேஷன ஸ்ட்ராங்காக்கிப்பே ஏனா சிகஸ்த்ல இருந்துதான நா ஒரே ஃப்யில்லாக ஆரமிச்சே
உம்
இப்ப நம்ம பவுண்டேஷன்ல தன ரொம்போ வீக்கா இருக்கோ பவுண்டேஷன் தெரியல எதுமே தெரில மேக்ஸ் வரல சயின்ஸ் வரல ஒன்னு தெரிய மாட்டேக்குது தத்தி மாரி
அதெல்லா இன்னொரு தடவ ஒழுங்கா படிச்சிருப்பியா
ஆ அதெல்லா ஒழுங்கா படிச்சுப்பே ம்ச் அண்டு நம்மளுக்குதா தெரியுமே நா சிக்ஸ்துலேயே எஸ் டி சி சேந்திருப்பே மச்சா உன் கூட
ஹ
சீரியஸ்லி எனக்கு ரொம்ப அத யோசிட்டே இருப்பே ம்ச் நம்ம சிக்ஸ்துக்கு மறுபடியு உன் கூட சண்ட போட்டாவது ஊன் கூட வந்துருப்பே உன் டீம்மு ஒரு என்ன இருக்கு அப்ப
என்ன சொல்றது இப்ப நா வந்து திருப்பி போறே பாஸ்த் டுவென்டி டுவெண்டிக்கு போற அப்படின்னாலு நா ரோஸ்மேரி தா சூஸ் பண்ணிருந்துருப்பே
ஆ நானு ரோஷ்மெரிதா சூஸ் பண்ணியிருப்பே அதுலெல்லா எந்த மாற்றமு இல்ல பட் ஸ்டில் நா வந்து போணுனா சிக்ஸ் சிக்ஸ்த்து போணுனு அப்டின்னு ஆசைப்படுறே எனக்கு சீரியஸ்லி எனக்கு வந்து சிக்ஸ்த்தான என்ன பிளான்னா நா வந்து உ கூட வந்துருவே எஸ் டி சில
ஆ நல்லாதா இருக்கு சூப்பரா இருக்கு
ஆ எனக்கு அந்த ஒரு என்னோ இருக்கு அது ஒருயது எல்லாரையு கொண்டு
எனக்கு இப்ப என்ன தோணுனா ம்ச் நம்ம இப்ப வந்து மாஸ்டர்ரோ இல்ல ஏதோ ஒண்ணு எம் பி ஏ வோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம இப்ப நம்ம காலேஜ் சேர்ந்து படிக்கணுண்ணு எனக்கு தோணு
ஆ இப்போ என்ன
ஆ இப்போ உம் ஏனா ஆ
ஏ எனக்கு நீ நடிச்சுறப்ப சிக்ஸ்த்லருந்து நம்ம பழக்கொல இர்ஸ் ஆப் ஃப்ரெண்ட்சிப் யோசிச்சு பாரு
ஆமா இதுக்கே
அது அடிக்கேட்ஸ் ஆயிடு அதா கரெட்தா பட் ஆனாலு எனக்கு அப்டி ஒரு ஆசை சிக்ஸ்த் போனா நா வந்து ஒ கூட உக்காந்து படிச்சிக்குவே நீ என்ன தட்டி தட்டி படிக்க வெக்கிற பாத்தியா
ஆமா கண்டிப்பா
அந்த மாரி ஒரு எண்ணொ இருக்கு அக்சுவலி அதுக்கு பேசிக்காவே அண்ட் இன்னொன்னு ஒன்னு யோஸ் டு அத நா தனியா சொல்றேன்ன
ஓகே
அதுக்கப்றோ வந்து சிக்ஸ்த்ல போனா அது பண்ணணுமா இல்ல சிக்ஸ்த்து முடிச்சு லெவல்த் டு்வேல்த்தலா முடிச் ரோஸ்வெரி காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டா நம்ம அடுத்து இதே டிசிசன் தா லைப்ல நா ஸ்டாட்டிங்ல டிசிசன் ஒன்ட்ட சொன்னேன்ல அது எடுத்தந்து ப்ப மேபி மே மே நா கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்துருக்கக்கூடாது அப்டின்ற ஒரு டிசிஷன்ல வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருப்பே
ஆ ஆமா நானுமே அது யோசிப்பே இங்க வேற எங்கயாவது படிச்சு
மேபி நம்ம இதுக்கு முன்னாடியே அ இது பண்றதா இருந்திருந்தது பாசி போறதா இருந்ததா நம்ம சைடு எஃபெக்ட் கூட கொஞ்சொ
ஆமா கண்டிப்பா
இன்கம் நறைய வர மாரி நம்ம வந்து காலேஜ் முடிச்ச ஒன்னே தனியா போற அளவுக் இன்கம் வர மாரி நா வந்து ரெடி பண்ணிடுவே
ஆமா கண்டிப்பா அதெல்லா நம்ம பண்ணிருந்திருக்கலா பட் ஆனா அப்ப நம்ளுக்கு அவ்ளோ இது இல்ல அவேர்னஸ் இல்ல
இல்ல அவேர்னஸ் இல்ல அதா சொல்ற இப்ப நமக்கு இருக்குல்ல இப்ப நம்ம காச க்கு போனாலு நம்ளுக்கு தெரியுல நம்பளுக்கு ஃபியூச்சர்ல இப்டிதா ஆக போகுதுன்னு
ஆமா அப்டி தெரிஞ்சதுனா ஓகே
அப்டின்னா நா எல்லா இதையு எடுத்து எடுத்து பொறுமையா நம்ம செக்மெட் வெச்சர்லா
ஆமா செரி செரி நெக்ஸ்ட் கொஸ்டின்
ஆனா அதுக்குள்ள நெக்ஸ்ட் இதே கத கதயா பேசலால நெக்ஸ்ட் ஆ சொல் சொல்லுங்க
அனிமல்ஸ்ட்ட பேசணுமா இல்லாட்டி எல்லா லேங்க்வேஜு பேசணுமா
எல்லா லேங்க்வேஜு
ஆமா எல்ல லாங்குவேஜ் தா எனக்கு பேசு
ஐமத்த பேசி என்ன ப்ரோஜனோ இருக்கு ஆமா நேத்தே விசுவாசப்பட டைலாக்குலா சொல்ற மனுஷங்க கொழந்தைங்க கொழந்தைகளாவே இருக்கட்டு சார்
அப்பிட்லா இல்ல இப்ப வந்து அனிமல்ஸு நம்மள மாரி பேச ஆரம்பிச்சிச்சுன் வெச்சுகோய நமக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் பிளேஸே இல்லாம போயிரு எல்லா எடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்குல்ல அப்ப நீ யோஸ்சி பாரு இப்ப மனுஷ கங்களே நம்ம வந்து ஏ நம்மளுக்கு வந்து ஒரு அ பெட்டு கிட்ட நம்மளோட அ நம்மளோட பெட் அனிமல் கிட்ட இருக்கிற கம்ஃபோர்ட் பசங்க இப்ப மனுஷங்க கிட்ட வரமாட்டேக்குதுனா அதுக்கு ரீசன் வந்து இவுங்க ஜட்ஜ்மெண்ட்டா இல்லாததுதா
ஆ கரெட்டு கரெக்ட் கரெக்ட்டு அது இப்ப ஜட்மெண்டெல்லா ஏதாவது பேசனா கூட அந்த மியாவ் கியாவ் அந்த மாரிதா எதாவது சொல்லு
அந்த மாரிதா ம் அது நமக்கு புரியாதத்னால தா நம்ம அது கூட நல்ல அட்டாச் ஆவ்
ஆமா ஆமா மா ஆ ஓகே ஓகே ஓகே புரிஞ்சுது நல்லாவே புரிஞ்சுது ஓகே கரெக்ட்டு ஆனா நா வந்து அனிமல்ஸோட இது வேர்ல்டுவிடனா இப்போ நெறய லாங்குவேஜஸ் கத்துகிட்டா நம்ம வீட்ல இப்ப நம்ம ரெண்டு பேரு பேசிக்கிறது கூட தமிழு
ஆ வேற லாங்வேஜ்ல பேசிக்லா கரெக்ட்
வேற லாங்வேஜ்ல சீக்ரட்டிவா பேசிக்லா
ஆமா ஆமா
இப்ப எல்லார் முன்னாடியுமே நம்ம தைரியமா பேசிக்லான் சொல்ற இப்போ நம்மலா சீக் நம்மளுக்கு பர்சனலா பேஸ்னு நம்மளுக்கு சாரிங் நெறய இருக்கு ஆ எங்கனாலு பேசிக்லா எப்டினாலு பேசிக்லா நம்ம
ஆமா நம்மளுக்கு நாலேஜ் நெறய இருக்கு நம்ம லாங்குவேஜ் நெறய பேச இன்னொன்னு எங்க போனாலு நம்ம வந்து
போல்ஸ்த்தா எங்கநாளு நம்ம வேல்ட்டூர் அழகா போலா
ம்
எனக்கு நிஜமாவே நம்ம ரெண்டு பேர் சேந்து வேல்ட் வேர்ல்ட எக்ஸ்பிளோர் பண்ணணுன் ஆச எனக்கு தனியா எக்ஸ்பிளோர் பண்ணுன் ஆச நீ வரன்னா வா உன்னையு நா சேத்துகிற என்கூட டீ லே
சேரி மைண்ட் ரீடிங் பண்றது உ என்னடா
ஆ சொல்லு சொல்லு மைண்ட் ரீடீங்கா
மைண்ட் ரீடிங்கா இல்லாட்டி இன்விசிபிள் ஆவனுமா ஹ
இன்விசிபள்
நானு இன்விசிபிள் தா சொல்ற
ஏன்னா ஒருத்தர் மனுசு மாரி ஒருத்தர் மனுசு இருக்காது இப்ப நா உனைய பத்தி நல்ல விதமா யோசிப்ப அதனால என்னோட மைண்ட் ரீடிங்க நீங்க வாஸ்ச்சா நீ வந்து ஓகே அப்டின் ஃபீல் பண்ணுவ ஒவ்வொருத்தியு தண்டக்கர்ம மாரி யோசிப்போ அதெல்லா நம்ம கேட்டுட்டு இருக்கணு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா
ஆ
இன்னோனு இன்னொன்னு நா யோசிப்ப நம்ம மைண்ட்ல இருக்குறது ஏன்னா நம்ம மைண்ட்ல தா நம்ம வந்து நெறய விஷயோ ஃபர்ஸ்னலா ஸ்டோர் பண்ணுவோ அதையு ஒருத்தங்க ரீட் பண்ணாங்கனா நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லாம போய்டு
ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு இன்னோ இன்னொன்னு வந்து இன்விசிபிள் சூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அப்றோ வந்து இந்த டோரிமான் கதவு மாரி ஆய்ரு
ஆ ஆமா எங்க நாளு எப்டி நாளு
ஆமா யாருக்கு தெரியாது நம்ம
ம் எனக்கு டோரிமான் கதவு எலிவர் டோர் கண்டிப்பா வேணு உங்களால வாங்கி தர முடியுனா வாங்கி தரலா
ம்க்கும் இருந்துதுன்னா வாங்கி தந்துர்ற
ரைட்டு நெக்ஸ்ட்டு
ஆ நெக்ஸ்ட் வந்து பறக்கணுமா இல்லாட்டி டெலிபட்டேஷன் இந்த இந்த மாரி டோரிமான் கதவு மாரி கதவ தொறந்தா வேற உலகத்துக்கு போயிருவ இங்க போணுன் நெனைச்சன்னா போயிருவ அப்டி
க்கன்னா கூட கொஞ்சோ கஷ்ட தா அந்த கதவ தொறக்க எலிவர் டோர்தா பெட்டர் டெலிப்பட்டேஷன் தா பெட்டர்
ஆமா
ஆமா இந்த கதவ தொரத்தொன்னே ஓ மை காட் நனச்சு பாரே இந்த கதவ தொரந்தொன்னே கா
அது சேரி
ஆனா நெஜமாலே நா நறையா ஃப்ராட் வேல எல்லா பண்ணுவே ஆ வந்து கதவு தொற்ந்து எங்க்யாவ்து நா வந் இப்ப நா வந்து என்ட்